ஹலோ ஆ உங்க இப்பயெல்லா சா சாப்ட்டீங்களா நைட்டுக்கு
ஆ சாப்ட்டாச்சி எப்போவோ சாப்ட்டாச்சி தோச
தோச வெங்காய சட்னி நா ஒரு இதுக் கேள்விப்பட்டே வெங்காய சட்னிக்கி சொல்லட்டுமா
ஆ சொல்லு
ஆ இந்த வெள்ள பருப்பு வெள்ள பருப்பு இல்ல வெள்ள உளுந்து
ம்
அப்றோ ஆ எண்ணெயில வெள்ள உளுந்து வெங்காய
ஆ
ஆ பட்ட மெளகா இதெல்லா போட்டு வதக்கிக்கணுமா
ஆ
இதெல்லா வதக்கிக்கிட்டு அப்றோ புளி புளி கொஞ்சோ போட்டுட்டு ஆ இது மூணு மட்டு அரைச்சுக்கணு கரெக்டா
இல்ல அ ஆ அதுதா நீ சொன்னதுதா ஆ உளுந்து போட்டுட்டு அப்பறோ பூண்டு வர மெளகா இதெல்லா ட்டு ப்ரவுன் கலர் ஆகுற வரைக்கு ஆ ப்ரவுன் ரெட் கலர் ஆகிற வரைக்கி வறுத்துட்டு அதுக்கு அப்றோ மறுபடி வெங்காய போட் டு புளி போட்டு கல் உப்பு கொஞ்சோ போட்டு நல்லா வனக்கிட்டு அப்பறமா அரைக்கு போது கொஞ்சோ சீரக போட்டு அரச்சா செம்ம டேஸ்
ஓகே ஓகே ஓகே அது மறந்து போச்சு எனக்கு
இந்த சிக்கன்ஸு சிக் சிக்கன் ஃப்ரை எல்லா செஞ்சிருக்கிறியா சிம்பிளா ஒரு சிக்கன் ஃப்ரை சிக்கன் ஃப்ரை
சிக்கன் செய்யா ஃப்ரையா
ஃப்ரைய்
ஆ ஃப்ரை வந்து இந்த எல்லா மசாலயுமே ஃபர்ஸ்ட்டே ஊ இது பண்ணிட்டு மேக்னேட் பண்ணிட்டு அதுக்கப்பறோ எண்ணெய்ல மட்டு ஜஸ்ட் போட்டு வதக்கிடுவே வேறு எதுமே பண்ண மாட்டே
எப்டி எப்டி பண்ணுவ
அ சிக்கன் ஃபர்ஸ்ட்ட் எடுத்துட்டு அதுல மண் மம் எலும்புச்ச பழோ பெப் பர் ரெண்டுத்த போட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து ஊர் வச்சடுவேன் அதுக்கப்றோ அதுலயே கரோ மசாலா மசாலா அப்றோ கருவேப்பில வெங் வெங்காயத்த வந்து நல்லா
நீ சொல்றது சோம்பேரி சிக்கன் கரெக்டா ஏ ஏ அ
அடுத்து ஒரு நல்ல ஒரு பெரட்டு பெரட்டுனா ரெடி ஆயிடு
ஆ சோம்பேரி சோம்பேரி இல்லாம சிம் ம்புளா ஏதாவது இருக்கா அப்படின்னு கேக்குறே அந்த மாறி எனக்கு வந்து ஆ எங்க பெரி ஆக்சுவலி ஆ எங்க அப்பாவோ ட அண்ணா வைஃப் எங்க பெரியமா ஆகுறாங்க அவங்க அவங்க வந்துட்டு ஒரு சிக் க்கான் செஞ் சின்ன வயசுல இக்கும் போது சின்ன வயசு மீன்ஸ் டென்த்ல இருக்கும்போது அவங்க சிக்கன் செய்யறது ஒரு ஆ ம மசாலா ரொம்ப எல்லாம் ஆட் பண்ண மாட்டாங்க ஒண்ணுமே இருக்காது அதுல வெங்காயம் கூட இருக் காது பட் அந்த அந்த இது வந்து அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அவங்க செய்யறது ஆ எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் எப்படிதான் செய்வாங்கன்னு இப்ப வரைக்கும் தெ
சில பேருக்கு வந்து கைப்பக்குவம் அந்த மாதிரி என்ன பண்ணாலும் நல்லா வந்துரும்
பட் இப்ப மறுபடியும் நம் போயிருக்கே பட் அந்த மாறி அவங்க செய்யறது இல்ல அவங்க செஞ்சது அவங்களுக்கே மறந்து ச்சு அவங்க எப்படி செஞ்சாங்கன்னே அவங்களுக்கே தெர்ல அது வந்து அந்த வடசட்டி குடுத்தாங்கன்னா அது கூட இப்ப அந்த சிக்கன் கூட தேவையில்ல அந்த வட சட்டி மட்டும் குடுத்தாங்கன்ன போதும் சாப்பாடு போட்டு சாப்பற்றக்கு அவ்வளவு அமிர்தம் மாறி இருக்கும் அப் ப்பல்ல இப்ப அவங்களுக்கே அந்த ரெசிபி தெரியில சும்மா சிம்பிள் தா நினைக்க எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரிதான் செஞ்சிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சி எப்டின்னா சிம்பிளா எண்ணெய ஊத்தி அ சோம்பு போட்டு வெங் ங்காயம் வெங்காயம் கொஞ்சம் சின்ன சின்னதா ரொம்ப சின்ன சின்னதா போட்டுட்டு ட்டு பச்ச மிளகா இதெல்லாம் எதுவுமே போட மாட் ங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்பறம் சிக்கனு சிக்கன் மட்டும் போட்டுட்டு ஆ கொஞ்சோ மஞ்சத் தூளு உப்பு மிளகாத்தூளு தனியா தனியா தூள் இவ்ளோ தான் வேற எதுவுமே இல்ல எனக்கு தெரிஞ்சு
இதுதான் எங்க அம்மாவுமே பண்ணுவாங்க அவ்வளதா
அவ்வளோதான் இதிய வந்து செம டேஸ்டா இருக்கும் அது எப்புடிதான் நிறைய சிக்கன் மசாலா கரம் மசாலா மசாலா எதுவுமே போட மாட்டாங்க சாலா எதுமே போட மாட்டாங்க இந்த தனியாத்தூளு மெளகாத்தூளு மஞ்சத்தூளு இவ்ளோதா அ இவ்வளோதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இவ்ளோ தான் ஆனா செம்ம டேஸ்ட் ட்ட இருக்கும் இதுவே டேஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு எனக்கும் தோணுது நானு ம் அந்த மாறி ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணலானு மறந்து மறந்து போயிடுற அந்த மாரி ட்ரை பண்ணவா
னா நம்ம சிக்கன் வந்து அந்த இது பர்ஸ்ட் வெங்காயம் போட்டு நம்ம இஞ்சிப் பூண்டு இப்போ போடுறோ தெரியுமா தக்காளி இஞ்சி போட பேஸ்ட்டு போடுறோம்ல அதுலயே வந்து அந்த சிக்கன் வந்து நல்லா அந்த இஞ்சி பூண்டுலேயே எறங்கணும் சிக்கன் நல்லா அதுலயே கொஞ்சம் வெந்து வெந்துட்டு நல்லா அதுலேயே கலர் சேஞ்ச் ஆகி தண்ணி பிரிஞ்சி வந்துச்சுனாவே நமக்கு அந்த டேஸ்ட் வந்து கிடைச்சிரும் எங்க அம்மா நீங்க சொன்ன ஸ்டெப் மாறிதான் பண்ணுவாங்க என்னா வெங்காயம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு அப்புறம் தக்காளி இது மூணுத்தையும் போடுறப்பயே சிக்கனையும் எடுத்து போ ட்டுருவாங்க அதுல அந்த அந்த இஞ்சி பூண்டும் சிக்கன் ரெண்டுமே நல்லா வந்து ஃபுல்லா வந்து ம இ தா ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறோ தா நம்ம மசாலா ஃபுல்லா அவ்ளோ மசாலா போடுவாங்க அதாவ்து அது தனியா மசா மசாளாவு மிளகாத்தூளு மட்டுந் தா போடுவாங்க அது மட்டு போட்டுட்டே அ நல்ல கிரேவி மாரி கொண்டு வந்துருவாங்க டேஸ்ட்டா இருக்கு ரொம்ப உம் எக்ஸ்ட்ராவே கரம் மசா சாலா போடுறதோ எக்ஸ்ட்ரா எதுமே ஆட் பண்ண மாட்டாங்க அதே நா பண்ணி நா வந்து நெறய ம மசாலாஸ்ல்லா ஆட் பண்ணி பண்ணுவே ஆனா எனக்கு வந்து நல்லாவே இல்லன் சொல்லிட்டு திரும்ப அத வந்து இவ்ங்க மாத் தீ வேற மாரி பண்ணுவாங்க
உம் கூம் செரி செரி செரி
ஆமா அக்கா வந்து இப்ப நான்வெஜ்லா சாப்பிட்ருந்தாங்க திடீர்னு வெஜ்ஜூக்கு மாரிட்டு ஃபுல்லாவே அவ்ங்க வெஜ் தா சாப் பருது நாங்க நான்வெஜ் பண்ணாலுமே அம்மா மட்டு அக்காவுக்கு தனியா வெஜ்சு பண்ணிடுவாங்க
இத நீங்க சொன்னப்போ இவ்ளோ பூவுருக்குனு காய்கறிகள்லா இருக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு காய்கறி ஒரு ஒரு கூட்டு பண்லா அப்டினா அது சப்புனு இருக்கா அதெல்லா சாப்புட தோண மாட்டேங்கிது அந்த காய்கறிகள்லா இதே ஊருளக்கிழங்குனா நம மஸ் மசாலா போட்டு பண்ணிடுவோமா செ வாழக்காவுக்கு மசாலா போடுவோ ஆனா கேரட்டு பீட்ரூட்டு் இந்த பீன்ஸ்சு சொரக்காலா சொன்னீங்கள அதுக்கெல்லா வந்து ம்ச் சோ அப்டியே இருக்கு அது இந்த வத்த கொழம்பு கார கொழம்பு அதுக்கெல்லா நல்லா இருக்குமா இவ்ங்க வக்கிறதே இப்பிதராஸ் ரசத்துக்கு வக்கிறது அந்த மாரி வச்சி வச்சியே ஏங்குது அதலா அந்த காய்கறிலா வெறுத்து போச்சி சுத்தமா
சேரி செரி செரி செரி செரி
அந்த கொழம்புக்கு ஏத்த மாரி சைடிஸ் பண்ணா நல்லா இருக்கு இவ சாம்பாருக்கு போயி இந்த மாரி இந்த விதசேக் கொடுக்குறது ரசத்துக்கு கொடுக்குறது அதுலே கா காய்கறிகள்லா புடிக்காம போயிடுச்சு எல்லாமே ம் நீங்க சொல்றப்ப எல்லா காய்கறியு நல்லா இருக்கு சாப்பிட்லா அப்டின்டு ஆனா சாப்பிட போகும் போது தோன மாட்டேங்குது சாப்பிட்றக்
அங்ஹ் ஊ ஆக்சுவலி இந்த ரசோ வச்சோம்னா இந்த நம்ம சொன்னோல்ல இந்த சிக் சிக்கன்னு ச் பெரட்டல் மார பண்ணி அந்த ரசத்தோட வச்சு சாப்பிடுபோது சம்ம டேஸ்ட்டா இருக்கு ஆக்சுவலி ரசோ வைக் வக்கிறதே வந்துட்டு ஒரு கலை அப்டிம்பாங்க
ஆல்ரெடி நீங்க சொல்லிருக்கீங்கன் நெனைக்கிறே
ரசம் வக்கிறதா ரஸ்
இது நீங்க சொல்லிருக்கீங்ளா இது என்னது அந்த வுக்கா ஒயிட் கலருல குண்டா இருக்குமே தி அல்வா
ஆ ஆம்மா ஆம்மா ஆமா அதே சொல்லியிருக்கே மீன் கொழம்பு சொல்லியிருப்பே
ஆமாமா
ஊ
சேரி சேரி
அதுதே ந இந்த ரசம் வைக்கிறதுலயு ஒரு ஒரு டெக்னிக் இருக்கு அந்த ரசோ அந்த மாரி வச் வச்சோன்நென்ச்கோ சம்ம டேஸ்ட்டா இருக்கு ச் ஒவ்வொருத்தரு என்ன பண்ணுவாங்கனா இந்த தக்காளி வேக வச்சி எடுப்பாங்க ஒவ்வொர் இது வந்து மிக்ஸிலலா
ரசத்துக்கு தக்காளி வேக வப்பாங்களா ஓஹோ நாங்க அந்த தண்ணியில கரைசிடுவோ அப்பிடியே அந்த தக்காளி
தக்காளியவா ஆஹ செரி அந்த மாரி பண்ணாதா நல்லா இருக்கு அப்பிடிப்பாங்க அக்ஸ்வலி அதுலயே வந்து கொத்தமல்லி ஆ இது என்னது கல்லுப்பு கல்லுப்பு ஆ கருவே ப்பிலே இதெலா போட்டு நல்லா மசிச்சி விடும்போது நல்லா டேஸ்ட்டா இருக்கு அப்பிடின் சொல்லி சொல்லுவாங்க அதே மாரி நா இஞ்சி பூண்டு இந்த இதெல்லா வந்துட்டு இடிகல்ல தா நுனிக் கி தா போடுவே ஆக்ஸ்வலி ரசப்பொடியலா யூஸ் பண்ண மாட்டே இஞ்சி பூ க இஞ்சி இல்ல பூண்டு ஆ மெளகு சீரக இது மட்டும் தா அதை மட்டும் ஆ இடிகல்ல வந்து இடிச்சு நீ ரொம்ப கோர்ஸா ஓரளவுக்கு கோர்ஸா அந்த மாரி பண்ணி போடுவ
நல்லா பைன் பேஸ்ட்டா இல்லாம கொஞ்ச கொற கொறப்பா இருக்குற மாதிரி ஆ நீங்க நெதில் நெடுஞ்சாலை மூவி பாத்துருக்கீங்களா
நெடுஞ்சாலை மூவியா இல்லையே
ம் வேற என்ன மூவீ ஜீரோ
இல்லயே ஏ திடீர்னு மூவீ
நா சொல்றே ஏன்னு இப்ப கூட தடையம்னு ஒரு மூவீ வந்துச்சு அது பாத்தீங்களா
பாத்துருப்பே அந்த மூவியா அப்டின் தெரியாது
சமுத்திரக்கனி கூட இருப்பாங்களே
அதான் நீ சொல்றத நான் மூவிஸ் நறைய பாப்பே பட் வந்துட்டு இந்த மூவியானு பா தெரியாம பாத்துருப்பே நெறையா
மாதிரி இருக்கு உங்கத நீங்க பேசுறப்ப நா அவங்கல நினைச்சுக்கிறே அதனால நா சொன்னே அவ அன்னைக்கு பேசும் போது அதா இல்ல இல்ல சீரியஸ்லி நா அன்னைக்கே இந்த சரிங்க நான் இப்ப நீங்க பேசும்போது ஒரு பர்சன் நம்ம பீல் பண்ணுவோல இவங்கதா பேசுறங்கன் சொல்லிட்டு சோ நா வந்து அவங்கதா பேசுற மாதிரி நான் இமேஜின் பண்ணிக்கிறே சோ அதுக்காக கேட்டே நீங்க பாத்துருக்கீங்களானு பாத்தீங்கன்னா பாருங்க ம் ஆரியு ஒன்னு ஹீரோயின் பேரு தெர்ல அவுங்க வந்து ஒரு மலையாளம் ஆக்டர்ஸ் நெனைக்கிறே
ஓஹோ வேர்
ம் இல்ல அவ்வளோ ஃபமிலியர் இல்ல அவுங்க நெடுஞ்சாலைன்னு ஆரி ஹீரோவா நடிச்சிருப்பாரு
ஆரி படம் ஆனா நா பாத்துருப்பே ஆக்சுவலி பா
ஹோட்டல் வச்சிருப்பாங்கல்ல ஹீரோயின் ஹோட்டல் வச்சிருப்பாங்க அவுங்க ஹீரோ வருவாரு அவரு ரவுடியா இருப்பாரு வருவாரு
சேரி தெரியல தெரியல அதுல மெயின் ஹீரோயின்னா
ஆ அவங்கதா மெயின் ஹீரோயினி இப்போ தடயம்ல கூட நடிச்சிருந்தாங்க வேற என்ன மூவி எடையில சூரி கூட இப்ப ஹீரோ நடிச்சிருந்தாருல கருடன் அதுல அவங்க வந்து சு பாரா நடிச்சிருப்பாங்க சசிகுமாருக்கு
சசிக்குமார்கு தெர்ல தெரியலயே சேரி ஓகே ஓகே ஓகே செரி
அதா எனக்கு அந்த அவுங்க பேசுற மாரியே தோணிட்டே இருக்கு ஆ அதா நெறையா பாப்பே நெறைய பாப்பே
செடி செடி செடி
நா தேட்டருக்கு தா போறதுல சும்மா இப்போ மொபைலு டிவி இதுலயே பாத்துக்கறது ஓல்டு மூவிஸ் தா அதுவும் நைன்டீஸ்ல வரும்ல அந்த குடும்பகான கதைகள் விரலுக்கேத்த வீக்கம் அந்த மாரி வரவு எட்டனா செலவு பத்தனா மூவீ அந்த மாதிரி உனுக்கு தெரியுமா நா சொன்ன மூவிஸ்லா
என்னது
நா சொன்ன மூவிஸ்ல்லா தெரியுமா உங்களுக்கு
நா வந்து கேள்விப்பட்டிருக்கே நா பாத்தமா பாத்திருப்பே ஆனா இந் இந்த மூவி தா அப்டின் சொல்லி தெரியாது எனக்கு
எல்லா மூவிலுமே வடிவேல் இருப்பாரு கண்டிப்பா
செரி ஓகே ஓகே ஓகே டைம் ஆச்சுமா வெக்கிற
ஆ செரி ஓகே பாய் ம் ஆ